வணக்கங்கம்மா
வணக்கம்
எப்டிமா இருக்கீங்க
நல்லா இருக்குற நீங்கள் எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்காங்க அம்மா மகிழ்ச்சிமா சந்தோஷமா வீட்டில குடும்பதாரலாம் எப்படிமா இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்குறாங்க உங்க குடும்புத்துல எல்லாரும் எப்படி இருக்குறாங்க
எல்லாரு நா ரொம்ப நல்லாருக்காங்கம்மா நன்றிங்கம்மா அப்றமா வீட்ல வேலையெல்லா எப்டிமா பொயிட்ருக்கு
வேலயெல்லா நல்லா பொய்ட்ருக்கு ஒங்ளுக்கு வீட்டி வேலயெல்லா எப்டி பொய்ட்ருக்கு
ம் இங்க சிறப்பா பொய்ட்ருக்குங்கம்மா நன்றிங்கம்மா வீட்ல வேல செய்யம்போதெல்லா நம்ம பிள்ளைகள்லா உதவி செய்றாங்களம்மா ஒங்ளுக்கு
அவங்க வந்து சில நேர உதவி செய்வாங்க சில நேர உதவி செய்ய மாட்டாங்க நம்ம வேலய நம்மளே தானே பாத்துக்குணு அப்டினு விடு அப்டினு விட முடியாது அதாது சே கொழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பொறுப்ப கத்து குடுக்க வேண்டியது நம்மளுடைய கடம இல்லயா அம்மாக்கு இந்த வேல இருக்கு இந்த வேல இருக்கு அப்டின்றது செரி அவுங்ளுக்கு ஏத்த சின்ன வேலைகள அப்டி இல்லனா அவங்களுடைய அன்றாட வேலைகளையே அவங்கள கத்து குடுத்து அவங்கள வந்து பண்ண வைக்கிறது நல்லது தானே
கண்டிப்பாமா கண்டிப்பாமா அது ஏ வ இத நம்ம பத்தி கேக்க வந்தனா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பா இது பொயிட்ருக்கு அதாது குழந்தை வளர்ப்பு ஏனா இப்ப பாத்திங்கனாலே நாட்ல வந்து நெறைய கொழந்தைங்களுக்கு எதிரான ஆ வழக்குகள் அதிகமா பெருக்கிட்டே போது ஒரு குழந்தைகள வந்து தனியா எங்கிமே வந்து நம்ம விட முட்ல அந்த அளவுக்கு வந்து குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டே போது குழந்தைகள் சம்பந்தப்பட்டு அதனால குழந்தை வளர்ப்பு அதுனா ரொம்ப ரொம்ப முக்கியோ இப்பத்திக்கு நம்ம இருக்குற நடைமுறைபடி பாத்தா குழந்தைங்கள் எதிரா வந்து நெறைய வன்கொடுமைகள் நடந்திட்ருக்கு அதுல வந்து நம்ம குழந்தைகளுக்கு நெறைய எடுத்து சொல்ல வேண்டிய கடமைகள் வந்து பெற்றோர்களுக் கு நெறையவே இருக்குமா அதா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்டின் ஒரு பழ மொழியுமே இருக்கு ஆனா நம்ம சின்ன வயசுலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நெறைய அறிவுரைகளை எடுத்து சொல்ல வேண்டியது பெற்றோர்களோட கடமை அது நீங்ளே வந்து பள்ளிக்கூடத்துலயே கேட்ருப்பீங்க நல்ல தொடல் நல்ல தொடுதல் தீய தொடுதல் இத வந்து கண்டிப்பா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி வளக்குணு ஏனா வந்து சூழ்நிலை சந்தர்ப்போ அந்த மாரி இருக்கு ஆனா யாரு வந்து நம்ம நல்லவர்கள் யார தீயவர்கள்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நாட்ல வந்து அந்த அளவுக்கு பெருகி பொயிட்ருக்கு குற்றங்களு இத பத்தி நீங்க என்னமா சொல்ல வரீங்க
கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஒரு சமூக கருத்து இப்ப சமுதாயத்துல பொயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கருத் து ஒரு முதன்மையான ஒரு விஷயமு கூட நம்ம எங்க பாத்தாலுமே குழந்தைங்களுக்கு எதிரான செயல்கள் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சி பெண் குழந்தைகள் மட்டு அப்டின் சொல்ல முடியாது ஆண் குழந்தைங்களு கூட தா பாதுகாப்பு அப்டின்றது பெண் குழந்தைங்களுக்கு மட்டு தா தேவ அப்டின்னு சொல்ல முடியாது ஆண் குழந்தைங்களுக்கு தேவ தா அது யார் இப்ப நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டு தா அதாது சரிதா யாரைமே நம்ப முடிய மாட்டுது நம்ப முடியல ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது என்னானா அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னானா அத சின்ன வயசுலலேருந்தே அதாவது சொல்லுவாங்க இல்லாயா ஒரு ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லயா நல்ல கொழந்தை எந்த கொழந்தையு நல்ல குழந்தை தா மண்ணில் பிறக்கயில அது நல்லவராவதும் தீயவராவது அன்னை வளர்ப்பினிலே அப்டி சொல்றாங்க இல்லையா அதனால குழந்தையோடைய பிறப்புல இருந்தே நம்ம கொழந்தைய வந்து நம்ம ஒருத்தருடைய ஒருத்தர் கைல புடிச்சி குடுக்குறது வரை அதாவ்து அதுக் ஒரு வாழ்க்கைய நம்ம ஏற்படுத்தி குடுக்கறது வரைக்கு அதோடைய வளர்ப்பு வந்து முழுக்க முழுக்க நம்ம கைல தா இருக்கு அதாவது பெத்தவங்க கைல தா இருக்கு ஒரு ஒரு விஷ்யங்களையு சொல்லி் குடுத்து வளக்கணு ஒரு ஒருத்தவங்ள அதுதா அதாவ்து என்ன அப்டின்னா நம்ளுக்கு வலிக்கு அப்டினா மத்தவங்ளுக்கு அது வலிக்கு நம்ளுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கு அப்டின்னா அதே உணர்வுகள் மத்தவங்களுக்கு இருக்கு அப்டின்றத சொல்லி் குடுத்து வளக்கணு உன்னா நீ வந்து இந்த விஷ்யத்தினால மனசு கஷ்டப்படுற அப்டினா அதே விஷயத்தினால அவங்ளுமே மனசு கஷ்டப்படுவாங்க அப்டின்றத சொல்லி் குடுத்து வளக்கணு அதே மாதிரி சக மனுஷங்ளுக்கு மதி மதி சக மனுஷங்கள மதிக்கவு சொல்லிக் குடுக்கணு அவங்ளுடைய உணர்வுகளையு மதிக்க சொல்லிக்குடுக்கணு அதாவது எப்டி சொல்றது அப்பதா ஒரு பெண் வந்து ஒரு ஆண வந் என்ன பண்ணனு மதிக்கணு அதுவே ஒரு ஆண் பெண்ண மதிக்கணு இத ஒரு பெத்தவங்க சின்ன வய்சுல இருந்து சொல்லிக் குடுத்து வளக்குறாங்க அப்டின்னா இந்த மாதிரியான குற்றவியல்களை இந்த மாதிரியான ப்ரச்சனைகள நாம தடுத்து நிறுத்த முடியு அது ஒரு அன்னையோட வளர்ப்புலதா இருக்கு அப்டினு நா சொல்றே
கண்டிப்பா கண்டிப்பாம்மா நல்ல கருத்த சொல்லியிருக்கீங்க இன்னொரு என்னன்னா தப்பா புரிஞ்சுிக்கிறதுதா இருக்குமா பெண்கள் வந்து என்னன்னா ஆண் பெண் நிகர் அந்த மாரி ஒரு ஒரு விவாதம் போயட்ருக்குனால எல்லா ஆண்களுக்குமே வந்து பெண்கள் வந்து நிகரு அவ்ங்க என்னனா செயல் நடந்து செய்றாங்ளோ நாங்ளு அதே செயல் செய்வோ அந்த மாரி ஒரு மனப்பான்மையோட இப்போ வந்து சமீபத்தில வந்து எல்லாமே மாறி ட்டு வராங்க பெண்களு அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் என்ன பொறுத்த வரைக்கு பாத்தீங்னா ஒரு ஆண் வந்து புகையிலை பிடிக்கிறானா நானு பிடிக்கிறே பாருங்க ஆண் வந்து அந்த போதை பொருளுக்கு அடிமையாகி போதை பொருட்கள பயன்படுத்துனா நானு பண்றேன் சொல்ட்டு அந்த பெண்கள் வந்து அவர்களுமே வந்து அத செஞ்சு காமிச்சு ஆணுக்கு பெண் நிகர் பாருங்க அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து பெண்கள் வந்து அறியாமையில இருக்கிறாங்க அறியாமை என்று சொல்லுறத விட வந்து வந்து கலாச்சாரோ அந்த மாரி மாறிட்டு வர்றது இப்ப பாத்தீங்கன்னா நெறைய செய்தித்தாள்கள்ல நெறைய வந்து ஊடகங்கள்ல இதுல வந்து வந்து நெறைய பாத்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தீனா பள்ளி மாணவர்களே வந்து இந்த மாரி போதைப்பொருளுக்கு வந்து அடி அடிமையாகுறாங்க பாத்தீங்னாலே கஞ்சா புழக்கன்றது வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகி கொண்டே தா இருக்கு ஆமா அதுனால வந்து அதுலல்லா வந்து தவிர்க்கணு என்ன பொறுத்த வரைக்கு இத வந்து பள்ளிகள்ல வந்து இத வந்து கண்டிப்பா வந்து இத வந்து மாணவர்கள வந்து கண்டிப்பா வந்து அவுங்கள வந்து பாக்கணு மாணவர்கள் வந்து எந்த மாரி இருக்குறாங்க அதுதாமா நீங்க என்னமா சொல்ல வரீங்க
அதேதா ஏ நானுமே அததா சொல்ற என்னன்னா வந்துட்டு ஆ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரா வந்து அவுங்க பண்ற விசயங்கள நானு பண்றே அப்டின் சொல்லி பண்றாங்கனு சொல்ட்டு அது எதுக்காக அப்டி பண்றாங்க அப்டினா அது அவுங்க அந்த வி விஷயத்த தடுக்கணு அப்டின்றதுக்காகதா இப்ப ஒரு ஆண் வந்து அப்டியே பண்றாங்க அப்டினா பெண்களு அத பாத்து பண்ணும் போது ஒரு ஆண் என்ன நினைப்பாங்க அப்ப அவுங்களு அந்த மாரி பண்றாங்க அதுனால நாம விடணு நம்ம வந்து அந்த பழக்கத்த விடணு அப்டினுதா நெனைப்பாங்க அந்த மாரி அவுங்க நெனைக்க வெக்கணுன்றதுக்காக வேணா பெண்கள் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஆண் அந்த மாரி பண்ணக் கூடாது பெண்கள் வந்து அதே மா அதையே பண்ணாங்க அப்டினா அவுங்களுக்கு அவுங்களுக்கு வித்தியாச இல்லாம போயிடு பெண்கள் அந்த மாரி பண்ணக் கூடாது மாறாக அவுங்கள வேணா தடுக்கலா ஒரு பெண் நெனைச்சா எத வேணாலு பண்ணலா இல்லையா ஆவதும் பெண் ண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்டி சொல்லுவாங்க அத வந்து அவுங்கப்ப ஆண்கள் வந்து அத மாரி பண்ணாத அளவுக்கு தடுத்து கொண்டு வரலா அது வந்து பெண்கள் கையில இருக்கு ஆண்களுமே அதுக்கு வந்து முற்படணு தன்னுடைய குடும்பத்து உடைய நிலமைகள புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி செயல்கள ஈடுபட்டோனா அதால பாதிக்கப்பட்றது நம்மளுடைய குடும்பந்தா நம்மளுடைய மனைவி நம்மளுடைய பிள்ளைகள்தா அப்டின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஆண்களுமே அதிலருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சிக்கணு அதாவது அது அதுதா அது எப்டி சொல்றது சில பேர் வந்துட்டு அம் அம்மா அதாவது அன்னையோடைய வளர்ப்பு அப்டின் சொல்றோ சரி அனா அதாவது கல்யாண வரைக்கு ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைங்கள பெண் பிள்ளைன்னா ஒரு ஆண் கையிலயோ இல்ல ஆண் பிள்ளைன்னா ஒரு பெண் கையிலயோ புடிச்சு குடுத்து ஒரு வாழ்க்க அமைச்சு குடுக்குறது வரைக்கு அவுங்களுடைய வளர்ப்புல இருக்கு அதுக்கப்பறோ வந்து ஒரு பெண் வந்து ஒரு திருமணமாயி வேற வீட்டுக்கு போனாலு செரி ஒரு ஆண் போனாலு செரி அவுங்க எதாவது தப்பு பண்ணும் போது து யார சொல்றாங்க அவுங்க அம்மாவுடைய வளர்ப்பதான சொல்றாங்க
கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா இது வந்து சமூகத்தோட ஒரு கருத்து அம்மாதா அம்மாவதா குற்றம் சொல்லுவாங்க ஏனா அந்த மாரி சமூக வந்து போய்ட்டு இருக்கு கட் கட்டமைப்பு கட்டமைச்சிருக்காங்க நம்ம அப்டியே முழுக்க முழுக்க அம்மாவ மட்டுமே நம்ம வந்து சொல்ல முடியாதுமா ஏனா இந்த சமூகம் வந்து வந்துடுச்சுன்னா அம்மா வந்து எப்பையுமே வந்து ஒரு கொழந்த கூடையே இருக்க போறது கெடையாது உன் கொழந்த இப்ப பாத்தீங்னா அடுத்தது பள்ளி பருவோ வரு அவுங்களுக்கு பள்ளிக்கூட போக பருவோ வரு அதுக்கப்றோ பள்ளிக்கூடம் போவாங்க அதுக்கப்பறோ வந்து கல்லூரி போவாங்க அதுக்கப்பறோ வந்து வேலை வாய்ப்பு அதுனால வந்து அவாங்க படிப்படியா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வளர்ச்சிய நோக்கி போயிட்ருப்பாங்க ங்க அது வந்து பாத்தீங்கன்னா அம்மா தா வந்து முழுக்க முழுக்க வந்து காரணோ சொ சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவன் பள்ளிக்கூடத்துல வந்து அவனோட சுத்தி இருக்குற நண்பர்கள அதே மாரி கல்லூரியில இருக்கும்போது அத அவுங்க சுத்தி இருக்கக்கூடிய நண் பர்கள் அதே மாரி வேலை வாய்ப்பா போக அலுவலகத்துல இருக்குற நண்பர்கள் ஆ இந்த மாரி இருக்குற போது அவுங்க ஆ என்ன சொல்றது செயற்கை வந்து சரியா இருக்கணு சொல்லுவாங்க இல்லையா நண்பன் யார் யாருன்னு காமி உன் நீ யாருனு நா சொல்றேன் அப்புட்னு ஒரு பழமொழி கூட இருக்கு அதுனால வந்து எதுவுமே வந்து நம்ம கைய மீறி எதுவும் போகாது அதுனால வந்து நம்ம வந்து ச சுயம் சுயம்மா நம்ம வந்து நல்லொழுக்கத்த நம்ம வந்து பின்பற்றணு அது வந்து சமூகோ வந்து அதுக்கு வந்து எடுத்து சொல்ணு இதுதா நா நெனைக்கிறமா அதுனால ஒர் ஒரு நல்ல உரையாடல நல்ல உரையாடலா இது அமைஞ்சுது மீண்டு ஒரு நல்ல வாய்ப்புல வந்து நம்ம உரையாடலாமா மிக்க மகிழ்ச்சி நன்றிமா மகிழ்ச்சிமா நன்றிமா நன்றிமா